வணக்கம் தோழி உம் நல்லா இருக் க்கீங்களாம்
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கே
உம் சாப்பிட்டீங்ளா
உம் இனிமேதா தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு
நல்லது நல்லது நல்லது நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசுலா
உம் நீங்க ட்ரிப் பத்தி பேசுலாமா
ஆ பேஸ்லா தோழி சொல்லுங்க நீங்க கடைசிய என்ன ட்ரிப் போனிக
ஆ கடைசியா ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப் மாரி போயிருந்தே ஒரு மழை மலை பிரதேசம்னு வெச்சுக்குலா நல்லா இருந்துச்சு காலையில்லா கொஞ்சோ வெயில் அடிச் ச்சுதா நா ஈவினிங் நல்லா மழ வந்துச்சு அப் அப்றோ அங்க இருக்கற எடமெல்லா நல்லா சுத் சுத்தி பாத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோ அதுக்கப்புறோ திருப்பியு ஸ்கூல் ஆ குடும்பத்தோட நா போனோ நல்லா என்ஜாய் பண்ணோ நாங்க ஒரு ரெசார்ட் மாரி புக் பண்ணிட் போனோ சோ அங்கியே இருந்துட்டு ஆ கொஞ்சோ அங்க இருந்த பிளேசஸ்ல்லா சுத்தி பாத்துட்டு அப்புறோ ரூம்லே முடிஞ்ச வரிக்கு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்க தா போனு அதுனால ரூம் கொஞ்சொ நறைய நேரொ ஆ நல்லா டைம் ஸ்பென்ட் புது புது உணவெல்லா சாப்டுட்டு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம ரிலாக்ஸா எந்த வேலையு செய்யாம இருக் கிறதுதா கெடை கிறதா பெரியது பெரியதா இருக்கு ஆமா எங்கய்மே போ முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதும் இப்ப ரெண்டு மூணு மா சமா பசங்களுக்கு அடுத்து எந்த லீவு வராது சோ அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடு த்துக்கிட்டா தா உண்டு
ம் அதுனால்தா செரி ஓகே அதுக் போயிட்டு வந்துட்டா ஒரு மூண் நாள் ந ல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அதுக்கப்றோ சரியா இருக்கு அ லீவ் கெடைக்காம இதோட எங்களுக்கு அக்டோபர் டா நவம் அக்டோபர்ல வருன் நெனக்கிறே ஒரு டென் டேஸ் லீவ் கெடைக்கு எப்பயு
செரி‌ செரி செரி
அதோட அது வரைக்கும் கொஞ்சொ ஃபுல்லா பிஸியா தா போகு அதனால்தா செரி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நா நா வந்து கோயிலுக்கு போனோ குடும்பமா சேந்து ஒன் டே ஒன் டே ட்ரிப்பு போனொ மொத நாள் வந்து ட்ரெயின் அ ட்ரெயின்ல பொயிட்டு காலைல அங்க போய் எறங்கி ட்டு காலைல அங்கெல்லா சுத்தி பாத்துட்டு சாமி பாத்துட்டு கடல்ல போய் குளிச்சுட்டு எல்லா பண்ணிட்டு திரும்ப சாயங்காலொ ஒரு ரெண்டு மூணு எடொ போயிட்டு திரும்ப நைட்டு ட்ரெயினு நைட் ட்ரைன் ஏறி நைட்டு மிட் நை ட்ல வந்து வீட்டுக்கு வர மாதிரி சோ அந்த மாரி ஒன் டே ட்ரிப் ஒன்னு போயிட்டு வந்தோ ஃபேமிலி எல்லாரு சேத்து அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரு எல்லாரு சே சேந்து குடும்பமா போயிட்டு வந்தோ ரொம்ப நல்லாருந்து ச்சு குட்டி பிள்ளைங்கள வெளாட விட்டு இது பண்ணிட்டு பசங்க வெளையாட்றத பாக்குறதா இருக்கட்டு நம்ம போய் கடல்லா அமைதியா எ இந்த ரெண்டுத்தையு யோசிக் காம அத அப்டியே பாத்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு போது இல்லியா ஒரு அமைதி கெடைக்கு இல்லையா நம்ம போய் என்ஜாய் பண்ணி வெளையா பண்ணனு அப்டின்றது இல்லாம அந்த கடல பாத்துட்டு அமைதியா உக்காந்தால் லே மனசு ஒரு மாரி லேஸ் சாயிரு எத பத்தி யோசிக்காம அது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நண்பர் அவங்களோட சேந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த அத வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ம மறக்க முடியாத நி நினைவு பதினாறு வருஷத்துக்கு அப்பரோ காலேஜ் படிச்ச நண்பர்களோட ஒரு நாலு பேர் மட்டு சேந்து ஒரு ரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோ அது வந்து மறக் மறக்க முடியாத நினைவு எல்லா வெளியூர்ல இருந்து வந்து எல்லாரு ஒரு எடத்துல அசம்புள் ஆகி கா பஸ்ல போயிட்டு அங்கப் போய் ஒரு நாள் தங்கிட்டு அதெல்லாமே வந்து மறக்க முடியாத நிவந்த நாள் நைட்டு விடிய விடிய அந்த ஒரு நாள் நைட்டுதா நம்ம நாங்க அங்க இருந்தோ மொத நாள் மதியானோ கெளம்புனோ காலைல கெளம்புனோ மத்தியானோம் போயிட்டோ போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் மட்டு இருந்துட் ட அன்னிக் ஈவினிங் நல்லா ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறோ காலைல அன்னைக்கு நைட்டு மட்டு ரூம்ல இருந்தோ இருந்துட்டு திரும்பு மறுநாள் நல்லா சுத்தி பாத்துட்டு சாயங்காலோ பஸ் ஏறிட்டோ சோ அந்த நைட்டு வந்து அந் ஒரு நாள் நைட் டு வந்து விடிய விடிய தூங்கவே இல்ல அந்த நம்ம காலேஜ்ல எப் எப்டி பேசுவுமோ எப்டி பேசியிருப்போமோ அந்த மாரி ஃபுல்லா உக்காந்து அரட்டை அடுச்சுட்டு அத படுக்க மனசே வர்ல அத நாலு மணி அஞ்சு மணி வரைக்கு பேசிக்கிட்டே இருந்தோ
ம் ம்
ப்பு பேசி சிரிக்கிறதா இருக்கட்டு ரொம்ப நாளுக் அப்புறோ உங் கல்யாணத் தோட பாத்தது அதுக்கப்புறோ பாத்து ரொம் பதனஞ்சு பத்து வர்ஷோ பத்து வர்ஷத்துக்கு மேல இருக்கு கண்டிப்பா
ஓகே ம்
சோ அதனால வந்து ரொம்போ சந்தோஷமா இருந்துச்சு இது சாத்தியமா போம்மா ரொம்ப பேசிருக்கோ அத பத்தி எங்கேயாவது போலா வரலா எல்லாரு ஒன்னா போலா அப்டின்னு பட் ஆனா சாத்தியப்பட்டு அத நடக்கும் போது வந்து நம்பவே முல்ல கனவு மாரி இருக்கு இப்ப வரைக்குமே நாங்ளா போயிட்டு வந்தோ அப்டின்ற மாரி அது ஒரு மறக்க முடியாத நினைவு
ஓகே ஆமா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா அப்டிதா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணே என்க்கு அந்த மாரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்லா அந்த மாரி எதுவு அமையல பட் இருந்தாலு இப்பொ ஃபேமிலியோட தா போவர்து கு வாய்ப்பு கெடைக்குதுன் சொல்லி இப்ப சொல்லி இப் மேபி லேடி ஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குன் நெனக்கிறே இப்ப ஜென்ஸ்லா வந்துட்டு இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா வந்து ட்டு மேரேஜ்கப்றமோ இல்ல ந றைய வருஷம் கழிச்சு பண்ணாங்கன்னா அம் எப்டின்னா வந்துட்டு அவுங்களோட ஜாப் பத்தி எனக் கு இவ்ளோ சேல்ரி ஒனக்கு இவ்ளோ அது அந்த மாரி
ரிதா பேசுவாங்க
இதுலே நெறைய சண்டைகள் கூட வரு துன் நாங் கேள்வி பட்றோ ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நா வந்து இ வ்ளோ இதுல இருக்கே இ
நாங்கல்லா அந்த மாரி வந்து ஃபினான்ஷியல் இத பத் தியே பேசவே இல்ல ஒன்னோட லைஃப் எப்பிடி போது ஒன்னோட லைஃ ப் எப்டி போது நம்ம காலேஜுல அப்பிடி பண்ணோ இப்பிடி பண்ணோ அது ஒனக் ஞாபொ இருக்கா இது ஒனக் ஞாபக இருப்பா ரொம்ப நாளா ரொம்ப பாத்தே ரொம்ப நா வ ரொம்ப வருஷ ஆச்சுன்ற போத வந்து அத பாத்தாலே போது அப்புடின்ற ஒரு மைண்ட் செட்ல தா நாங்க போனோ செரி போய் பாக்கணு அவுங் கூட கொஞ்ச நேரமாது இருக்கணு நம்ம காலேஜ் டைம்ல மதியான வரைக்கு அவுங் கூடதாருப்போ திரும்ப யார் யார் வீட்டுக்காது போவோ ஃபோன்ல பேசுவோ எல்லாம் பண்ணுவோ சோ இந்த மாரி வந்து அவுங்கள பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்ற னால எல்லாத்தையு விட்டுட்டு எத பத்தி யோசிக்காம வீட்ட பத்தி எதும்மே யோசிக்காம நாங்க நாங்களா இருந்தோ
கண்டிப்பா அதுவு நம்ம நம்ம மைண்ட் செட் அவுங்களு அதே மாதிரிந்துட்டா பிரச்சன இல்ல அது ஜொம்ப ஜாலியா இருக்கு இந்த மாதிரி நெறைய தடவ போகணு அப்புடின்ற ஒரு இ
கண்டிப்பா அதா இந்த ஒரு வருஷம் பொயிட்டோல்ல அதே மாரி வருஷ வருஷோ கண்டிப் பா போயர்லா அப்டின்ற மாரி எல்லா பேச்சு நெறைய வந்துச்சு அதா அது எந்தளவுக்கு வந்து வ முடியுன்றது தெரியில பட் ஆனா அத சொல்லி சொல்லிக்கிற சந்தோஷந்தா இதுவுமே நாங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோ கண்டிப்பா போணு எல்லாரு போன ஆக்சுவலி நாங்க வந்து ஒம்போது பேரு நாங்க காலேஜ் படிக் கும்போது ராக்கிங் கேர்ள்ஸுன்னு சொல்லிட்டு ஒம்போது பேர் ஒரு ஒரு செட் டா தெரிவோ. அதுல வந்து எல்லா இப்போ போய் போய் போய் இப்ப ஒரு நாலஞ்சு பேருக ம ட்டுந்தா பேசுற மாரி எடுத்தோனே கூப்ட்டோனே பேசுற மாரி ஒரு நாலு பேரு சோ அதுல வந்து அவங்க எல்லாரு சேந்து போனது வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நமக்காக வந்து வெளியூர்ல இருந்து வ ராங்க அப்டின்றதே நமக்கு ஒரு சந்தோஷம்தான? அவங்க எல்லாத்தையு புள்ளைங்க எல்லாத் தையு இது பண்ணிட்டு நமக்காக ஸ் வராங்க பாக்கணுன்றதுக்காக வராங்க அப்டின்றதே வந்து ஒரு பெரிய சந்தோஷோ
ம் ம்
னு இல்லாம பிள்ளைங்கள பத்தி யோசிக்காம வீட்டுக்காரவங்க பெரியவங்க யார பத்தியு யோசிக்காம நாங்களா ஒரு நாள் எங்களுக்காக ஒரு நாள் அப்படின்ற மாரி கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதெல்லாமே நாங்க வந்து இப்ப ஆனா டெய்லி பேசிக்க மாட்டோ இதெல்லா பண்ணிக்க மாட்டோ எ ப்பயாது ஒரு நாள் எப்டி இருக்க என்ன நல்லா இருக்கியா எப்டி போது அப்டின்ற மாரி அந்த மாரி இதுலதா இருக்குமே ஒழிய ரொம்ப க்ளோஸா இல்ல ரொம்ப பே சிக்கிட்டே இருப்போ எங்கயாது போய்கிட்டே இருப்போ அந்த மாரி லா கெடையாது காலேஜ் முடிச்சட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணோ அந்த குரூப்ல எப்பயாது திடீர்னு மெசேஜா வரு திடீர்னு ஆள் அட்ரஸ் க்கு ஈ ஆடு அந்த மாதிரிதா இருக்கு திடீர்னு நெனைச்சோ பேசி ட்டிருந்தோ அப்டியே ஒரு முடிவாயிடுச்சு அது அப்டியே மறக்க முடியாத நினைவாயிரு
ஓகே ஓகே ம் அந்த மாரி எ ப்பயு ஒரு கேங் வச்சிட்டு இருக்குறது நல்லது அப் டினு நெனைக்கிறே ம் எனக்கு அந்த மாரி ஒரு இப்ப ரீசன்டா எங்க அக் கா மூலியமா அவ ஒரு ஒரு கேங் ஆஃப் ஒரு வச்சிரு க்கா ஒரு லேடிஸ் குரூப் மாதிரி. அவ கூட வந்துட்டு அவ வெளிய போய்ட்டு க்கும்போது என்னையு ஜாயின் பண்ணிவிட் டா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அவங்க வந்து கொஞ்ச வெளிய போலா அப்டின்னு சொல்ட்டு ஒரே ஒரு தடவ ரெசார்ட் மாரி போனோ. அந்த லேடிஸ் மட் கூப்டுட் போனோ எல்லாரு சேந்து நல்லா என்ஜாய் பண்ட்டு செம்மையா ஃபன்னா இருந்துச்சு ஒரு ஹோல்டே அதுக்கு அவங்க லேடீஸ் மட்டு சேந்து வந்து ஏதா ஹோட்டல் போறது
ம் ம் ம் அவ்ளதா நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன நேர் ரந்தான தோழி ஒரு ரெண்டு மண் நேரமோ ஒரு மூணு மண் நேரமோ நம்ம அவ்வளதான எர்பாக்குறோ நம்ம என்ன ஒரு வாரோ பத்து நாள் அந்த மாரி நம்ம எதிர்பாக்க மாட் டோமோ நமக்கே போர் அடிச்சுரு அந்த மாரி இருந்தா
அதுதான சொல்ல வர அவங்க அப்பப்போ வந்துட்டு மண் மந்த்லீ ஒன்ஸ் மீட் பண்ணா ஒரு ரெண்டு மூணு தடவ நானும் போயிருக்க அந்த மாரி போயி இலைன் என்ஜாய் பண்ண ஒரு மாரி மைண்டே ரிலாக்ஸ்சா சூப்பரா இருந் ச்சு அதுக்கப்புறோ மன்த்லி மன்த்லி ஒரு ஃபிளான் போட ஆரம்பிச் சுட்டாங்க அவங்க அதுக்கப்பறமா வந்துட்டு போயிட் போயிட்டு வரது போயிட்டு அன்னைக்கு ஒரு நாளு வந்துட்டு ஸ்பென் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்களா எனக்கு வந்துட்டு அது வந்து செட்டாகல என்னடா இது எப்பப் பாத்தாலு வாரோ ஒரு மந்த் மன்த்லி மன்த்லி நா வந்துட்டு எப்பயோ பண்றோ ஓ கேனிக் என்னக்காச்சு ஒரு நாள்தான அது ஏதா இருந்தா நல்லா இருக்
ஆமா அப்பப்பம் போகும்போது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு
அது ஆயிடுச்சு அவ வந்துட்டு போயிட்டுதா இருக்கா இன்னும் கூட நான் இந்த குரூப்ல இருந்த வந்துட்டு எனக்கு வந்து அப்பப்போ போகணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்களா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சும்மா போயிட்டு செலவு பண்றது எனக்கு புடிக் க்காது ஏதா ஒரு பிரோஜனமா இருக் கனு எங்கயாவது போறோ செலவு பண்றோன்னா அப்டின்தா என்னோட மைண்ட் செட்டு அதுக்கப்பறோ சேரி ஓகே எனக் வந்துட்டு நா எப்பயாச்சும்ன்னா நா வர இது வந்துட்டு எனக் செட் ஆகாது எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்பறோ குரூப்ல இருந்து வெளிய வந்துட்ட அவ ஒன்னு ஒன்னு சொல்ல சேரி உங்க இஸ்
ஆமா அது நம்மளோட விருப் ப்பந்தான
அது வந்துட்டு ஆனா போ என்னிக்காச்சு ஒரு நாளு போம்போது எனக்கு அதுவு நல்லதா இருந்துச்சு ஆனா வந்துட்டு அந்த கூப்பறவங்கெல்லா பேசிப்பாங்க எ
அந்த மைண்ட் அது அப்டியே ரிலாக்ஸா இருக்கு எத பத்தி யோசிக்காம நம்ம வீட்லருந்தது இந்த வேலருக்கு அந்த வேலரு க்குன் அந்த மாரி வந்து நம்ம வீட்ட பத்தி யோசிக்காம கொஞ்சொ ரிலாக்ஸா ஒரு ரெண்டு மூணு மண்நேர வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்ச நல்லாருக்கு
ம் அதுவு அது நம்ம மைண்ட் செட்லயே இருக்கணு அந்த குரூப்
ஆமா கண்டிப்பா அத எ அததா சொன்னே இப்ப நம்ம நம்ம வயசுலருந்தா ஒண்ணு தெரியாத நம்ம பே சுறது கொல்றது இல்லன்னா வந்து யோச்சு யோச்சு பேசணு‌ அந்த மாதிரில்லா நெறைய இருக்கு நம்ப இப்ப குடும்பத்தோடயெ போனாலுமே வந்து இப்ப பெரியவங்க யாராது வர்றாங்க அப்டின்ற பச்சத்ல நம்ம ஒ டக்குனு நம்ம இப் நமக்கு தோன்றத பேச முடியாதுல பிள்ளைங்க இருப்பாங்க பெரியவுங்க இருப்பாங்க அ ப்டின்னும்போது நம்ம அமைதியா இருக்கணு இல்ல யோசிச்சு பேசணு இல்ல நம்ம எதுவு பேசவு கூடாது அவுங்க என்ன சொல்றாங்ளோ அத அப்டியே நம்ம கே க்கனு அந்த மாரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக் கூல்லயா பட் ஆனா நண்பர்களோட போம்போது அந்த மா ரி எதுவு இருக் காது ந ம் வாட்டுக்கு நம்ம பேசலா நமக் தோன்றத நம்ம செய்யலா அவுங்க எதுவு நம்மள தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்புடின்ற போதா ஒரு சுதந்திரொ இருக் கூல்ல
ம் ம் ஆமா கண்டிப்பா ம் அந்த மாரி இத வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்தா நானு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆமா அது அது நம்ம இப்ப நம்ம நம்ம ஃபீரியா இருக்க டைம்ல அவுங்க ஃபீரியா இருக்கணு அந்த நம்ம சொல்ற டே ட்ல அவுங்களுக்கு அது சரியா இருக்கணு அவுங்களு அத எல்லாத்தையு கமிட்மென்ட் எல்லாத்தையு வந்து அவுங்களு இது பண்ணி வச்சுட்டு வரணுன்ற பச்சத்துல வந்து எல்லாத்துக்குமே அது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கணுன்ற பட்சத்துல வந்து நம்ம வந்து அந்த மாரி அமையிற து வந்து பெரிய ரொம்ப கஷ்டொ இல்லயா ரொம்ப
கண்டிப்பா ம் ம் கண்டிப்பா
து பொக்கிஷ மாரி அத எடுத்து க்கணு அவ்ளதா அங்க எடுத்த ஃபோட்டோவா இருக்கட்டு அதல்லா கண்டிப்பா கண்டிப்பா நடு ரோட்ல நின்னு ஃபோட்டோ எடுத்து ஆமா தோழி ஆமா நல்லது தோழி நல்லி நல்லது த நன்றி த நன்றி தோழி நன்றி